ஹலோ ஆ கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்களா
கேக்குதுங்க சொல்லுங்க என்ன பண்றீங்க
சும்மாதாங்க டிவி பாத்துட்டு இருக்கே
சேரி சேரிங்க சாப்ட்டுங்களா நா சும்மாதா கடக்கே சாப்ட்டீங்களா
நானா ச இன்னிமேல தாங்க சமைக்கணு ம கால்ல சாப்ட்டே இனிமேல் தா நா எதுவு செய்யாம இருக்கே
ஓ சேரி சேரி நானு சமைக்கணுங்க இனிமேதா காலைல சாப்ட்டே இனிமேதாங்க சமைக்கணு
ம்
ஆ அப்பறோங்க என்ன சமைக்லானு இருக்கீங்க
நானா சும் என்ன பண்லானு எனக்குமே ஐ கே இல்ல நீங்க ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க
என்னங்க ஐடியா சொல்றது எனக்கு ஐடியா இல்ல
ம்
ம் அப்பறோங்க பட்ச்சிங்களா பட்ச்சேன் இது அ எந்த மாரி சமைக்லான்ட்டு இருக்கீங்க கிரேவி கொழம்பு இல்லனா ஒன் பாட் ரைஸ் வி அந்த மாரி எது சமைக்லான்ட்டுருக்கீங்க
ஆ
கிரேவியா சமைக்கலானுட்ருக்கீங்ளா இல்ல கொழம்பா வைக்கலானுட்ருக்கீங்ளா இல்ல
எப்டின்னா நா இப்ப நானு எ பைய மட்டு வீட்ல இருக்கோ
சரிங்க
ஆ அப்டிங்கபோது எங்க ரெண்டு பேத்துக்கு மட்டு
ஓ
அப்டின்னு பாக்கறே
தம்பி எது எது சாப்புடுவா எது எது சாப்புட மாட்டா
ஏங்க இப்ப இருங்க ஃபஸ்ட் இப்ப எங்க வீட்ல கேரட்டு பீட்ரூட்டு இருக்கு
சரிங்க
அப்றோ அவரக்கா இருக்கு
ம்
ஆ தக்காளி கொஞ்சோ நெறையாவே இருக்கு அவ்வளோதாங்க
அப்ப தக்காளி சோறு செஞ்சிருங்க
நேத்து நைட்டுதாங்க தக்காளி சாப்பாடு செஞ்ச
ஓ இல்ல கத்திரிக்கா உருளக்கெழங்கு ஏதாவது இருக்குங்ளா
இல்லியே கத்திரிக்காவு இல்ல உருளக்கெழங்கு ரெண்டுமே இல்லங்க
ஓ சூப்பருங்க இல்லனா பீட்ரூட் வணக்கிருங்க இல்லனா கேரட் பொரியல் செஞ்சு அதுல ஏதாவது சாப்புடுங்க தயிர் இருந்ச்சினா ஆ தயிரு கடிச்சுக்கோங்க
ம் தயிரு இருக்கு எப்டிங்க புரில கத்திரிக்கா வணக்குறதா கத்திரிக்காவே இல்லங்க
நா கத்திரிக்கா வணக்கவே சொல்லீங்க பீட்ரூட் தாங்க வணக்க சொன்னே பீட்ரூட் கேரட்டு
ம்ம்
வேற
ஓகே சேரி பண்ணலா வேற நா என்ன நனச்சன்னா ரசம் மாரி வச்சுக்கலா ரசனா நாளைக் கி கூட யூஸ் பண்ணிக்கலால்ல இப்யு நாளைக்கி ஞா த்துக்கெழம ஏதாவது கறி கிறி எடுப்பாங்க ரசனா டக்குன்னு அது ஒரு சுக்கா ஒரு கிரேவி மாரி செஞ்சு ட்டு ரசத்துக்கு கடிச்சுக்லா
ஆ ஆ ஓ சேரி சேரிங்க நீங்க அப்டி கூட பண்ணலா பண்ணுங்க
ம்
ம் தம்பி சாப்ட்டுபோனாங்க தா ரஸ் ரசோலா நார்மல் தாங்க வெப்பே நார்மலா சீரகோ மெளகு பூண்டு கருவேப்ல ம் மெளகா இதெல்லா போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மெளகு மெ சீரகமு மெளகு ஆ தட்டு எடுத்துக்குவிங்க மிக்ஸிலயு போடுவே இல்னா அம்மில வெச்சு சும்மா நுனிக் க்கி அந்த மாரியு போடுவேங்க அப்புறோ மெளகா அதுக்கப்புறொ பூண்டு தட்டி எடுத்துக்குவங்க அப்புற கருவேப்பிலையு இது பண்ணிக்குவேங்க இல்ல மிக்ஸி இல்லைன்னா எல்லா போட்டு கூட ஒரு தக்காளியு போட்டு அப்டியே அரச்சு எடுத்துருவேங்க
ம் ம் இல்ல நானுமே நீங்க சொல்ற மா தா நானுமே வந்து மிக்சில எல்லாத்தையு போட்றுவே தக்காளி சீரகொ மெளகு அப்புறொ வந்து அந்த பூண்டு ஆ வேற என்ன பச்ச மெளகா அந்த கருவேப்பிள கொத் தமிளி எல்லாமே அதுலயே போட்டு அடிச்சுவே எக்ஸ்ட்ரா மறு படியு கா அந்த அடுப்புல எல்லா அந்த எண்ணெய வச்சு ஊத்தி ட்டு அந்த கரச்ச புளிகரச்சது அந்த ஆல்ரெடி மிக்சில அரச்சதெல்லா கரச்சு ஊத்துவோல
ஆமாங்க
இதெல்லா ஊத்துனதுக் அப்புறோ கடைசியா வேணா மறுபடிய கொத்தாமல்லி கொஞ் வேணு சி கொத்தமல்லியு கருவேப்பில்லயு போடுவோ ம் ஆனா அதுக்குள்ள நாங்க மஞ்சள் தூளு கொஞ்ச லைட்டா மல்லித்தூளு போடுவோ மல்லித்தூள் போட்டா கொஞ்ச டேஸ்ட் குடுக்கு
ஓ மல்லித்தூள் போட மாட்டோ மஞ்சத்தூள் போடுவோ வா கா இது பச்ச மெளகா போட மாட்டோ நாங்க வரமெளகாய் போடுவோங்க கொத்தமல்லி ஆ கருவேப்பில எல்லா போடுவோங்க பெருங்காயம் போடுவோ
ஆ
இது என்னமோ நெனச்சனேங்க ம் இப்பதாங்க ஒரு சிலர் தக்காளி சாப்பாட்டுக்கே மல்லித்தூள் போடுவாங்க
மல்லித்தூள் போடுவோ ஆமா போட மாட்டாங்க அந்த இதுதா போடுவாங்க அந்த சிக்க அதென்ன பிரியாணி மச் மசாலா அப்புறோ சிக்கன் மசாலா லைட்டா வரமளாத்தூள் போடுவோ
ஓ ஒரு சிலர் வந்து தக்காளி சாப்பாட்டுக்கே மல்லித்தூள் போடுறாங்க
அது வந்து கொழம்பு மாரி ஆயிருமே ஒ மாரி ஆயிருமே கொழம்புக்கு தானே கா அந்த கெட்டியா இருக்குறதுக்காக தானே மல்லித்தூள் போடுவோ
ஆமாங்க அன்னைக்கு ஒருத்தீங்க எ கிட்ட கேட்டாங்க இந்த மாரி எப்டி செய்வீங்க தக்காளி சாப்பாடு அப்டினு அப்புறோ மல்லித்தூள் போட மாட்டீங்களா அப்புனாங்க மல்லித்தூளா தக்காளி சாப்பாட்டுக்கு மல்லித்தூளா அப்டின்டு இருந்ததுங்க மல்லித்தழ போட்டா ஏதோ நாயம் இருக்குங்க மல்லித்தூள் எதுக்குங்க போட்ணு
அதுதா பாருங்க
எனக்கு மல்லித்தூளான் சாக் ஆயிடுச்சுங்க
ஒவ்வொரு ஊர் சைடுங்க ஒவ்வொரு ஊர் சைல ஒவ்வொரு மாரி செய்வாங்கல
ஆ ஆமாங்க
ம் அட இன்பவேங்க நே த்து நைட்டு வந்து அம்மா வந்து புதினா சட்னி அரச்சாங்க புதினா சட்னி எப்டின்னா அ எல்லா ஊர்லயு பச்சக்கலர்ல இருக்கு எங்க வீட்ல மன் அ ஒரு அது என்ன கலர் ஆரஞ்சு கலரா செவப்பு கலரா அந்த மாரி கலர்ல இருந்து
அது வந்து வரமுளகாய் கொஞ்சொ அதிகமா போட்டுருப்பாங்க அதனால அப்டுருக்குங்க ஆமாங்க அப்றோ ஒரு சிலர் வந்து தேங்காப் போடாமியே
நம்ம தோசைக்கு தொட் டா பச்ச சட் பச்ச மொளகா போட்டா பச்ச ம பச்சக் கலர்ல இருந்தா நல்லாருக்கு சாப்பாடுக்கு பச்ச கலர் ல இருந்தா நல்லாருக்காது அதனால வர செவப்பு கலர்லா இருந்தா நல்லாருக்கு உள்ள அப்டிங்குறாங்
ஓ ஒஹோ அது ஒரு சிலர் தேங்கா போடாம அரைப்பாங்க ஒரு சிலர் தேங்கா போட்டு அரைப்பாங்க அதுலயே கொஞ்சொ கலர் மாறுங்க
ம் ம் இல்ல அம்மா தேங்கா போட்டிருந்தாங்க
ஓ
ம் சாப்பாட்டுக்கு சேத்தி சொல்லப்போனா நாங்க மட்டுந்தா தோசைக்கு எடுத்துக்கிட்டு டோ அம்மா வந்து சாப்பாட்டுக் போட்டுக்கிட்டாங்க அப்ப சாப்பாட்டுக்கு தேங்கா போட்டுது சாப்ட்டாதா நல்லா இருக்குமா இல்லன்னா வேறெதா இருந்தா சாப் ட நல்லா இருக்காது அப்டின்னாங்க
ஓ செரி செரிங்க இப்போ நாங்க எப்டின்னா ஒரே மாரிதாங்க செய்வோ இது தோசைக்குனா கொஞ்சொ தண்ணியா செய்வோ சாப்பாட்டுக்குன்னா கொஞ்சோ கெட்டியா செய்வோங்க நல்லா தண்ணியான ரொம்ப தண்ணியா இல்லைங்க ஓரளவு
ம் ம்
கெட்டியா செஞ்சா அப்பறோ தோசைக்கு பத் தாது இல்லைங்க அதனாலதா
ரொம்ப போர் அடிக்குதுல்லங்க
ஆமாங்க
அதாது இப்ப ஓரளவுக்கு வெயில் சீசன பாத்தீங்களா கொஞ்சொ லைட்டா இப்பில்லம் மழையு இல்ல வெயிலு இல்ல ஒரு மாரி மேகமு ஒரு மாரி இருக்குல
மழ வர மார் இருக்குதுங்க இப்பெல்லா எடைல ம் தூங்கும் போது எடைல குளூரு எடைல குளுர் ஆரம்புச்சிருதுங்க மூக் கடைக்குது குளுர ஆரம்பிக்குது இந்த மார்லா ஆகுதுங்க
அட இங்க வந்து எப்டின்னா சூரியன் இல்லப்பா சூரியன் இல்லாம நார்மலா இதா இருக்கு
ஓ இங்க சூரியன் பல்ல காட்டுதுங்க
ம் எ சூரியன் இல்ல ஆனா வந் வெளிச்சொ இருக்கு ஆனா அந்த மழ வந்த ஒரு மாரி இருக்குமே அந்த மாரி ஓடுது
அ இந்த வெள்நாட்டுலேல்லா பாத்தீங்களாங்க தார் ரோடு உருகறது செருப்பு உருகி இதாகுறது கார் அந்த முன்னாடி உ அதெல்லா பாருங்களே
பயமா இருக்கு ஏன்னா இப்ப என்ன ஆக போகுதுனே தெரில போறபோக்குல பாத்தா
ஆமாங்க ஏந்தா இப்டி ஆகுதோ தெர்ல எயா
ம்
ந்த மனுசங்க பண்ற தப்புக்கு விலங்குகளு சேர்ந்து அனுபவிக்குதுங்க
மனிதனு எருக்கமாதா பண்ணிக்கிட்டு
ஹம் கமலுந்த ஒலகத்த மிருகங்கள் ஃபுல்லா இருந்தா கூட நல்லா இருக்குங்க எடொ மனுசங்கதா இந்த உலகமே விதைவே அழிக்கிறதுங்க இயற்க்க இதெல்லா
ம் இயற்கையு அழிக்கிறாங்க மனுச இனத்தையு அழிக்கிறாங்க சொல் ஆனா அவிங்களால எல்லாமே அழியுதுங்க
ஆ இது புதுசா கண்டுபுடிக்கிறே கண்டுபுடிக்கிறேன்னு இயற்கைய அழிக்கறாங்க
ம்
ஆமாங்க இப்ப நா விலங்குகள்லா இருந்தா என்னா பண்ணுவாங்க அவிங்க வேட்டையாடி சாப்புடுவாங்க அப்புடியே ம் அ அப்புடியே போவாங்க தூங்குவாங்க வேட்டையாடி சாப்புடுவாங்க இப் ப மனுசங்க பாருங்க ஆ ம் ஒரு கட்டடோ கட்றே வேல செய்றத்துக்கு ஒரு எ டோ அப்டி இப்டி வீடு கட்றே அது பண்றே இது பண்றேன்ட்டு எதாவது இப்ப குருவியெல்லா பா்த்தீங்ன்னா சாப்புட்டு அப்டியே வெதைய துப்பீரு அது போற எடத் துல அது இதாயிரு அது மரமா மொளச்சுக்கு இப்ப மனுஷங்க பாருங்க வண்டி பெட்ரோலு அது இதுன் கண்டுபுடிச்சு எவ்ளோ இதா இருக்கு இப்ப விலங்குகளால என்னங்க பண்ண முடியு
ஒன்னும் பண்ண முடியாது அது காடு அழிக்கறாங்க அது மனுஷ எடத்துக் வந்தா ஐயோ மனுசங்க எ வந்து சாப்ட்ரு அப்டின் சொல்லி விலங்குகள அழிக்கறாங்க காட்டுக்குள்ளயு இருக்க முடியில
ம்
ஆமா சொல்ல போனா அதுக தா பாவோ அந்த சொல்லுவாங்கில்லங்க ஆ பாம்பு எங்க வீட்டுக்கு அடிக்கடிக்கு வருது அப்டி பாம்பு வாழ்ற எடத்துல நீ வீடு கட்டி வெச்சுகிட் டு ஏ வீட்டுக் வருது ஏ வீட்டுக் வர்துன்னா அது என்னா
அதாங்க காட்டுக்கு போனா செரி அதுங்க கொஞ்ச தள்ளி போனா அங்க போய் மரத்தழிக்கிறே காட் டுக்குள்ள வீட கட்றே கேம்பெய்ன் போட்றேனு போயர்றீங்க அது அப்றோ அவிங்க இருக்கற எடத்துல நீங்க வந்தீங்ன்னா அப்ப நீங்க இருக்கற எடத்துக்கு அதுங்க வரதா செய்யு
இங்கயு வராங்க சொல்ல போனா அவிங்க எடத்துக்கு தா நம்ம போய் இருக்கோ அவிங்க வர்ல
அதாங்க
சரிங்க தோழி அடுத் தலைப்புல பேசுவோ
ஆ சரிங்க